அ கேக்குது ப்ரோ
ஏ ப்ரோ அவ்ளோ மூவீலா பாக்க மாட்றீங்க
மூவி பாக்கறதுக்கே இன்ட்ரெஸ்டு வர மாட்டுது ப்ரோ
அ இந்த தமிழ் மூவி அந்த மேரி மூவி கூட பாக்க மாட்டீங்ளா
தமிழ் மூவீலா எப்பையாச்சு ஒரு போர் அடிச்சுதுன்னா டிவி ஒக்காந்து பாத்துன் இருப்பே இல்லனா மத்தபடி ஒக்காந்து எடிட்டிங்கி வேறனா கேம் எனா பண்ணி வெளானு இருப்பே அவள்தா
அ இப்ப கருப்பு மூவிலா வந்துப்ப அதெல்லா பாத்துட்டீங்ளா
அ அது வீட்ல கேட்டாங்க இது மேரி ஏத்து டிவில வச்சு குறான்னாங்க
அ அ
செரி ஏத்தி வச்சு குடுப்போனு அப்டே உக்காந்து நானு உக்காந்து பாத்துனு இருந்தே
எப்டி ப்ரோ அந்த மூவி
மூவி ஸ்டார்டி ஸ்டார்ட்டிங்லா நல்லாதா ப்ரோ லாஸ்ட் சீன்தா ப்ரோ பயங்கரமா இருந்துது
அ அந்த சாமி இது பண்றத பாத்து அப்டி அ ஒருத கெட்டப்லா மாறுதோ
டூ மச்சா பண்ணிக்கிறாங்க ப்ரோ கருப்புசாமியே அப்டியே வக்கீலா வந்து நீதி வாங்கி குடுக்கிறா மாரி எப்டி ப்ரோ இதெல்லா
அப்டியே சிங்கம் பைக்கு எடுத்துனு போயி ஓட்டுவா பாரு சிங்கம் போறதுக்கு
அ அ
மேக்ஸி எனக்கு தெரிஞ்ச அந்த நா
அந்த வக்கீலு சிங்க மூணு கேரக்டர் வருது
ஆமா அது அவ அது சாமி வச்சுதான அது கேரக்டர் வருவா இவ சாமியே வந்துதா வக்கீலு எல்லாமே பன்து அதுனால்தா
பயங்கரமா பண்ணிறா பாரு ப்ரோ
செமையா யோசிச்சி சமையதில் பண்ணிருவா
புரியல
சூர்ய உதயம் ஆகும் போது ஏதோ ரீஸ் ஆக போதாம
இன்னொரு மூவியா
ஆஹ்
இது வந்து படம் பேரு அ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பானுங்களா
தெர்ல ப்ரோ ஆனா வரப்போதுல்லா சொல்லிருந்தாங்க என்ன படம்னு தான் தெரியல
ஆஹ் அது அப்பத்துல இருந்தே டாக் சிக்குனு ஒரு படம் வரபோது வரபோது ஸோ இன்னான்னுக்கு அது வருதா என்னனு தெரியல
ம் இந்த மாடோஸ் எல்லாம் பாப்பீங்களா ப்ரோ
மார்வெல்ஸ் எல்லாம் அதெல்லா பாத்து முடிச்சுட்ட ப்ரோ
ஆஹ் எத எத ப்ரோ பாத்து முடிச்சுருக்கிங்க நா அவ்வளவா பாத்து இல்ல சும்மா லைட்டா தான் பா்த்ததுருக்கேன்
மார்வெல்ஸ் வந்து அந் இது ஸ்பைடர்மன்ல இருந்து கேப்டன் அமெரிக்கா அந்த கேப்டன் அமெரிக்கா இன்னோன்த்த ஏதோ பாத்தனே
அயன்மேனா
அயன் மேன்தா அந்த ஏரின பாத்தனா ப்ரோ த தோர்து
த ஆஹ் த ஆஹ் ஆஹ் த
ஆஹ் அவன்து ஒண்ணு பாத்தேன்
அவந்து சூப்பரா நல்லாருக்கும் பாக்றதுக்கு என்டர்டென்மெண்டா இருக்கும் பாக்றதுக்கு இருக்கு அடுத்து அவன்ஜர்ஸ் இன்ஃப்லுயஸ் அந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கிங்களா
அன் அவன்ஜர்ஸூ
இன்ஃப்ளையன்ட் பால்
ஆஹ் அதான் ப்ரோ முக்கியமா பாத்தே எல்லா அவஞ்ஜர்ஸும் ஒன்னு சேருவாங்களே
ஆஹ் ஆஹ் அதேதான் ப்ரோ
அப்டியே டைம் ட்ராவல் பண்ணுவானுங்க
ஆஹ்
அந்த ஸ்டோனு கோஸ்
அந்த ஸ்டோனுக்காக ஆஹ்
அந்த ஸ்டோரு கோ அந்த ஸ்டோனுக் கோச நெறைய உயிர் போகும்
ஆஹ் ஆமா அந்த ஸ்டோனுக்காக எவ்ளோ சண்ட போட்டு எவ்ளோ பேரு ஆ எதித்தாலும் வந்து எல்லாத்தையும் அடிச் ச்சு மொத்ததையும் முடிப்பா
லாஸ் லாஸ்டா அயன் மேன் சாவுற சீன்தா காட்டுவாங்க
ஆஹா
அந்த ஆளு கிடச்சா அந்த அஞ்சு ஸ்டோனையும் அவன் அயன் சூட்ல போட்டு அவன் மொத்த சத்தியம் அப்ப எப்டியும் முறி அடிச்சி
ஆஹ்
வந்தான் பாரு அவ்ளோதான் சரியான சீனு ப்ரோ லாஸ்ட்ல அது
இப்ப ஏதோ ஒரு மூவி வரப் போதா ப்ரோ நம்ள வாழ்ச்சியில இந்த ஸ்பைடர்மேனா அடுத்து இந்த ஹல்க்கு
ஏதோ சொல்லிருக்காங்க என் ஃப்ரெண்டு கேட்ட ஜூலை லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் பண்ண போறாங்களா
அப்டியா
ஆமா
மார்வெல்ஸ் முடிச்சு டிரான்ஸ்ஃபார்மர் பாத்துனுருந்தேன்
ஆஹ்
ட்ரான்ஸ்ஃபார்மர் அவ்ளோவா பாக்கல அந்த ஏதோ ஒரு சீசன் லாம் வந்திருந்துதுல டிரான்ஸ்ஃபார்மர்ல படம்
ஆஹ் அந்த இந்த காது இல்லாம அந்த மாதிரியா ப்ரோ
டரான்ஸ்ஃபார்மர் அந்த கார் கார்ல வரும் கார்லருந்து ரோபோட்டு வருவாங்க பாரு
அதா ப்ரோ ரோபோட்டிங்கா செட்டிங்கா மாறி இது பண்ணு அந்த குரங்குலா இருக்குமே ப்ரோ அந்த
ஆ அதா அதா
ஆ ஆ அது அது ஏதோ ஒரு சீசன் ஒரே இது மட்டு பாத்தா மாரி பாத்தாங்க ஒரு எப்பியோ
ஆமா நா அதெல்லா கொ கொஞ்ச பார்த்திருப்பேன் அந்த சின்ன ரோபோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கூட மெ லீ்ட் பண்ணது கூட சின்னதா ஒரு மனுஷர் அப்ரோங்க ப்ரோ இன்னுருக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ரு
ஆமா ஆமா
அது வந்து சிரிப்பு காட்டு
ஓ ஓ
அதெல்லா பாத்துரிந்தீங்கனா உழ்ந்து உழுந்து சிருச்சிருப்பீங்க தமிழ்லலா
அவ்ளோலா பாக்கல ப்ரோ லைட்டு ஏதோ இதுவுக்கா இதுக்காக பாத்தே
ஆ
இ சண்ட போழை இது அந்த மாரி பாத்துதே இப்ப வந்து நம்ம வண்டி வந்து அ ஒதாவது அ ரெடி பண்ணா ப்ரோ அது
அ மஞ்சகலரு ப்ரோ அது பேரு கூட மறந்துச்சு
தெல்லப் ப்ரோ அத பாத்தே ரொம்ப நாளாச்சு நானே அ
அவன் தா அங்க ஹைலைட்
ம் அ இந்த இந்த ரோபோட்டிங்க வச்சு பா அததுல்லா பாப்பே
ஆ
இந்த ரோபோட்டங்க ஏ உதவாத ரோபோட்டு எடுத்துனு வந்து குப்பை குப்பையில போட்டுனாங்க அந்த குப்பையிலிருந்து எத்துனு வந்து ரெடி பண்ணி சின்ன பையன தா இருக்கும் ப்ரோ அவ ரெடி பண்ணி அவ எவ்வள தூ எடுத்தந்து விடுவான் பைனல்ல எத்தந்து விட்டு ஜெயிச்சுவா
அது வறியா
தனிய வேற எதுது ரோபோட் மூவி தானா அத நல் மாச்சில ஆனா மாதவன் சார் எடுக்கதுலா ஒரு டிஃப்ரண்டா எடுக்காங்க ப்ரோ தமிழ் மொழில அது மாதி டிஃப்ரெண்டா தா நரைய எதிர் பாப்பா ணுங்க
ம் இவனு எங்க எதாது அந்த கண்டென்ட் கரியேட் பண்றதுலயே போய்து இதுங்கலா படோ எடுக்குதே யோசிக்க மாட்
இப்பத ஏதோ கே ஜி ஃப் த்ரீ கே ஜீ எப் தீவது நாங்க ஆலயே காணோ
கே ஜி ஃப் ட்ரையலறே வரலயே
ஆ அதா என்ன சொன்னாங்க ரெண்டாயிரதி இருவதாறுலயே வந்திருந்ததுன்னு சொன்னாங்க
ஆ
ஆ அதுவு வரல
அதுவு சாப்டர் டூல இன்ருடூஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச கே ஜி எப்
ஆ நீங்க ஜுதேந்தர்ல்லா மூவி பாத்துட்டீங்களா ஜுதேந்தன் இப்போ வந்துச்சே பாப்பல
ஆஹா துரேந்தர் பாக்கல ப்ரோ
ஒன்னு டூ எது பாக்கலய ஆ
ம் ம்
அதுவு நல்லாதா இருந்து ப்ரோ கொஞ்ச அளவுக்கு பாக்கலா
அதா படல்லா அவ்வளோ பாக்க மாட்டே பபாய் ஏத அனிமி தெரியுல
அனிமிலா சின்னவயசுல பொம்மை பாத்தன் ப்ரோ அதோட கார்ட்டூன் அத்தோட முஷ்டேன் ப்ரோ
அனிமி அனிமி வந்து பாத்திருந்தாப்ப எது காலேஜ் பஸ் சல் சும் பாதுந்தே
ஆ
இப்ப வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பாதி பாதிதா பாத்துருப்ப அனிம எல்லா அத்வளவு இன்டரஸ்ட் வரல அதுலயே
அந்த நறுட்டோ அனிமி தானப்ரோ
ஆ நருட்டோ டெத் மோட்டே இது கைது ஆ நரியாகுது ப்ரோ அனிமி
ம் நாலாம் அவளாம் பாக்க மாட்டே ப்ரோ நார்மலா இந்த மாதிரி மூவி பர்ஸ்ட்லா காட்டூன் லா பாத்திருந்தே டிவில
ஆ
இப்பெல்லா உட்ட அதெல்லா
எங்க இப்ப அ பாக்கவே தோணுமாட்டிது
ஆ ஆனா அது பென்னடென் காட்டுன் மட்டும் பாத்தா எப்ப பாத்தாலு அதே மாதிரிதா இருக்கு பாக்ருதுக்கு புதுசா என எத்தனுவர்னு பாக்குறே எத்துனே வரமாட்டானுங்க புது எபிசொட் பென்டென்ல பாக்கத்துக்கோ இன்டரெஸ்ட்டா கதைகேக்கத்துகு பென்டென் புது புது எபிசோடு புது புதுசா கொஞ்ச த்ரில்லிங்கா கூட சொல்ல நல்லா இருக்கு
பென்டன் யு யூனிவர்ஸ்ஸு அது நறைய இருதுக்குற சீசனு
ஆமா எல்லாமே பாத்தாச்சு ப்ரோ
ஓக்காந்து அதெல்லா ஃபுல்லா பாத்துட்டு முச்சுட்டு ஃபுல்லா இப்போ
இப்ப கூட அதா ப்ரோ பாக்க போற டவண்லோட் பண்ட்ருந்த காலேஜ் ல அங்கிருந்த பிரண்ட வீட்ல உக்காந்து பாத்துட்டு சும்மா தானே இருக்ரோ
ம் ம் நானே இப்போ பீசி எதுனா பில் பண்லாமா பி சி வாங்க கூட காசு கெடையாது ப்ரோ என்கிட்ட மொபைல் பி சி ப்ப ப்ரோ
மொபைல் பி சி ஆ இப்ப எதுல ப்ரோ லைவ் லா போன்லயே போட்றிங்களா
போன்லேயேதா போன்லயதா லைவு
ஆ
மொபைல் பிசி இருந்தா மொபைல் செட் அப் இருந்துச்சிதா வச்சீங்க நம்ம வந்து ஸ்கிரீன தொட் டு வெளாட முடியாது அது வந்து அது ஈஸியா இருக்கு மொபைல் பிசில
ஆ ஆ
நம்ம ஸ்கீரின் அது போன் ஒரு எத்துல வெச்சு அது சிக்னல் கடைக்குற எத்துல கரெக்டா வெச்சு என்ன
ஆ
அப்போ வந்து போன் லைவ் எல்லாம் கரெக்ட போது லைவ்ல ஸ்டக் ஆகல லாகும் ஆகல கரக்டா போயிட்டுருக்கு
ஆ
நா கையில்ல எத்து நா இருங்க நா வந்து ஆட்றே லைவ்ல அப்டின்னு சொல்லி கையில எத்து ஆட்றே அப்ப லைவ பாக்றே எனக்கே மனசு கஷ்டமாய்டுய்ச்சு
அப்டியா
அப்டி ஸ்டக் ஆகுது லேக் ஆகுது சவுண்ட்லா விட்டு விட்டு கேட்க்குது ஐயையோ வேலைக்காகது நம்ம இருந்து பா த்துக்லானு விட்டே
ஆ யார்து ப்ரோ பி சி உங்க இதுவேவா
புரில
உங்கள்த பிசி இல்லன்னா ஃப்ரெண்டோட வாங்கி பாத்தீங்களா
ஆ மொபைல் பிசி இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குல
ஆ ந அவளதா பாத்ததுல்லு ப்ரோ
இப்போ மொபைல்ஸ் பிசி வரை ட்ரெண்டா போயின்ருக்குது அது வேர யூஸ் பண்ணி பாக்கணு ந இப்போ ஓப்போ எப் தேர்டி ஒன் பை் ஜி ப்ரோ
ஆ அது அ அது அது போனோட மாடல் இருந்தாதா அது அது பண்ண முடியுமா
அ அது வேற சொல்றாங்க ஃபோனோட மாடல் இருந்தாதா பண்ண முடியு அந்த எம் ஐ ல பண்லா போக்கோ ஏ ஏதோ இன்னொரு ஃபோன் கூட சொன்னானுங்க ஓப்போல பண்ண முடியமானு தெர்ல அது வேர பாக்கணு
ம்
எஸ் ஆர் எம் கேம் எஸ் ஆர் எம் தெரியுல
ஆமா கேமிங் கேமிங் எஸ் ஆர் எம்
தில்லா வெனாண்ருக்றாரு
அவுனுங்கலா எப்ப ப்ரோ ரெண்டாயிரத்தி பத்து ஒன்பதுலருந்து அவங்க வந்து ஜாலியா அப்ப அத வெளடாடி இருப்பே நா என்கிட்ட ஒருத்த வந்தாங்க அப்டியே இங்க வந்துருவாங் ஜாலியா ஒக்காந்தி வெளாண்ருப்போ நானு அதே பண்ணி நாயங்கிட்ட புடுச்சு போனுவம்ம காம்ப
அஹ அப்போ ஒரு தனி ஃபீலு பாய் இப்ப எங்க இப்ப கேமே சரியில்லியே
புது ப்ரோ பய வந்ருவா
இப்போ ஒரு பாட்டரி க்ரியேட் பண்ட்டு வன்ட்டாலே ப்ரோ பேனல் சரி இவ ஆக்டரு ஏதேதோ சொல்றானுங் நம்ளாலே நம்ப முட்ல
அ எஸ் ஆர் எம்மே கேமிங் கேம் கூட எப்பனா வா
ஜி டி தமிழ் அண்ணே உட்டுகிறாரு
அவுங் வந்து எப்பனா எஸ்டென் பண்ணி வீடியோ போட்றதுக்காக எதுனா எடுத்து போடுவா ப்ரோ அவ்ளோதா
அ அவன் இவனுங்க எதுனா ஃபீரியா இருக்க டைம்ல எடுத்து போடுவா சரி கீடிங் கீட்டிகிங்கு
அவ்ளோ வயதெல்லா ப்ரோ ஐ திங் அந்த நைட்ல கூட கோடு அதுக் பத்து மண்நேர பதினொறு மண்நேர முழிச்சிருந்து அந்த கோடு வாங்கினுதா தூங்கணுதா நமக்கு அதாமே எல்லா சிரிப்பே நா அப்டியே முழிச்சினுருப்போ ரோட்ல ஒக்காஞ்சி நெட்டு கெடைக்குதா நெட்டு கெடைக்கிதா ஒக்காஞ்சி ஒக்காஞ்சி பாத்துனு இருப்போ கோடு வந்துருச்சா கோடு வந்துருச்சானு செம்ம ஃபன்னா இருக்கு அதுக்குலா
இதோ அந்த ஃப்ரீ ரிடிம் கோட்லா குடுப்பானுங்க
அதே அதா ப்ரோ ஆ கோவாலி எம்மோட்டு பண்டலு அது மேரி குடுப்பானுங்கோ
ஒரு வாட்டி அந்த ஃப்ரீ அந்த ஃப்ரீ ரீமிடி ரிடிம் இருக்குல்ல
புரில ஃப்ரீ
ஃப்ரீ ரிடிமு அந்த போயா ப போயா ஆப்ல குடுப்பானுங்ளே
ஆமாமா
அது வந்து இன்னா பண் நா வந்து போடவே இல்ல அந்த ஃப்ரீ ரிடிம
அ
அதுலயே ப பண்டுல்லயே அந்த பொண்ணு பண்ட்ல வெறு ஒனு வந்துருக்கு ரெட் கலர்ல
அ அ
அத அப்டியே தூக்கி ஃப்ரீயா குடுத்துடானுங்கோ
ஆமா ப்ரோ அப்ப எவ்ளோ கஷ்டப்பட்டு அப்பல்லா எனக்கு வச்சுது
அ
ப்ளேம் பாத்துட்டு டே டேய் எப்புரா ஒன்னு ஒரே ஸ்கீரின்ல வச்சிர்ரனா இப்ப தெரியாதுடா அதுக்குதா அப்பப்ப கேம் கொஞ்ச கொஞ்சமா கத்துனு நேத்து ஆரம்பிச்சே
அ சரி இரு ப்ரோ ஃபோன் பண்றே
இரு ப்ரோ நா பண்ணிறே அதுதா உங்களுக்கு கரெட்டா இருக்கு
ஓகே ஓகே